வணக்கம் வணக்கம் சொல்லு ங்க இன்னா பண்ணிட்டுருக்கீங்க
பத்து தூங்கலா நெனைச்சே செரி உங்க ஞாபகோ வந்துச்சு பேசலான் வந்த நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதா பேசிட்டு எப்டி எதா பொழுதுபோக்குற்து எப்டீன்
யார் இங்க சாரி யாரு கிட்ட பேசிட்டுருக்கீங்க
அ தோ வீட்ல ஒரு நாய் குட்டி இருக்கு அதுட்ட பேசிட்டுருக்க அது எனக் துணை எனக்கு அது தொணன்
வீட்ல நாய்ல்லா வளக்கறீங்களா உங்கள வளக்கற்தே பெரிய விஷ்யோ நாய் வேற வளர்க்குறீங்களா உங்க வீட்டுல கேட்க மாட்டாங்க
இல்ல நல்லா ஜோக் பண்றீங்க சிரிப்பொழி சேனல்ல வேணா டரை பண்ணுங்க
சே சே அந்த மாதிரி எல்லாம் நான் ட்ரை பண்ணனும் எனக்கு ஆசை இல்ல அதா கேக்குறேன் உங்களை வளர்க்கறதே பெரிய கஷ்டம் நாய்க்குட்டிய வேர வளர்க்கறீங்களே கஷ்டமா இல்லையா கேக்குறேன்
ஏன் நா சாப்படுதுல ஒரு குலி அதுக்கு போடலான் தா
ஓ நீங்க சாப்படுறது ஒரு ஒரு பொறி மட்டும் போட்டு வயிறு புல்லாகிடுமா என்னங்க பேசிறீங்க
ஏங்க அது குட்டி நாய்க் குட்டிங்க
குட்டி நாய்க் குட்டியா அதுக்கு என்ன ஒரு பொரு கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதுக்கு வயிறு பெருசு தானே உங்கள மாதரி சாப்ப நல்லா அது
ஏ கண்ணு வைக்காதீங்க கொஞ்சதா சாப்பிடுறேன்னு நான் வர எழுச்சிட்டேன்
அயயயோ அயோயோயோயோ சரி உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் ரொம்ப
எனக்கா எனக்கு
உங்களுக்கு தாங்க கேக்குறா பக்கலத்துக்கு காரண பேசிஇருக்கிற நா உங்கல பேச க்க ஏன்னாட்ட ஆண் வர இழுக்கிறீங்க எண்ணாக நீங்க போங்க சய் உங்ககிட்ட கால் பேசறதுக்கு வேற யாராச்சும் பேச பேசசலாபோங்க
சரி போங்க உங்க விருப்போன்தா யாரு வேணாம்னா
அதெல்லாம் முடியாது பேசுங்க சொல்லுங்க
சரி சொல்லுங்க எல்லாமே பிடிக்குமா என்ன பிடிக்கும் சொல்லுங்க யாரெல்லாம் பிடிக்கும் சாரி சாரி என்னென்ன புட்டு பிடிக்கும் சரி என்ன சாப்பிட பிடிக்கும் சொல்லுங்க சொல்லுங்க யாரா சாப்பிட சாரி என்ன சாப்பாடு பிடிக்கும்
என்னங்க என்னங்க பேசுறீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க மொதல்ல தூக்க கலகத்துல இருக்கீங்களாங்க
இல்லங்க
ஆஹ்
உம் உ இல்ல இல்ல உங்க காதல பிடி கும் சொன்னீங்கல்ல அதனாலா கேட்குற
கா காதெல்லாம் காதலல்லாம் பண்ற இல்லங்க டைம் வேஸ்ட் டைம் அவுட்
ஓகே இல்ல அவங்களதா புடிக்கும் மூணு நினைச்சிட்டு இருக்கேதனாளா சோ அதனால வந்து சே சொல்லுங்கள்
லவ் லா பண் லவ்லா பண்றதில்லங்க ஏ லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி நெறைய பிரச்சன எனக்கே இருக்கு
அப்ப காதல் பண்ண மாட்டன் சொல்றிங்க
ஆஹா பண்ண மாட்
அப்ப இது வருக்கு உங்கிட்ட காதல் வந்ததே கெடையாது
இல்ல அப்டில்லா எனக்கு யாரும் வந்ததே கெடையாதுங்க நா ஏங்க போய் சொல்ணு எனக்லா யாரு ப்ர ஹலோ
இருக்கா இல்லயா ஹலோ
காத்து இருக்குங்க ஆஹ் சொல்லுங்க கேக்குதுங்க கேக்குதுங்க ஹலோ
காதல் எப்படி சொல்ர
காதல் பாடம் பாக் வேணா புடிக்குங்க அலைபாயுதே பட கதை வேணா சொல்றே கேக்குறீங்களா
செரி சொல்லுங்க கேக்கற ஹலோ
ஆஹ்
சொல்லுங்க எனக்கு நல்லா கேக்குதுங்க நீங்க சொல்லுங்க ஏங்க நீங்க சொல்லுங்க அதா சொன்னீங்கல்ல அலைப்பாயுதே அலைப்பாயுதே
அலைபாயுதே கதையா சொல் லிட்டா போச்சுங்க ஆ இல்லன்னா ஒரு பேய் கதை சொல்ட்டுமா இன்டரஸ்டிங்கா இருக்கு
இல்ல இல்ல நல்லா இருக்கும் ரொ நீங்க எக்ஸ்பெட் பண்ற மாரி ஒரு ட்விஸ்ட்டு இருக்கு
வேணா வேணா
பண்ற மாரி இருக் ஏங்க அது ரொம்ப பேய் கதல்லா இல்லங்க லைட்டா நானே கேக்குற அளவுக்கு தாங்க
சேரி சொல்லுங்க
ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு ட்வின்ஸ் இருக்கு இருக் ப்பாங்க ஓக்கேங்குளா ஒரு அப் பா பிளெஸ் ரெண்டு ட்வின்ஸ் அம்மா இருக்க மாட்டாங்க ஒரு சின்ன வய்சுல என்ன ஆயிட்டு இருக்கூ அந்த பசுங்காள வச்சு வள்த்துட்டு இருப்பாரு அவுங்க அப்பா அப்போ ஒரு டாய் கடைக்கூ கீழ இந்த குரங்கு பொம்ம டரம்ஸ் அடிக்குல்ல
ஆமா
ங்கிளா சின்ன வயசுல எல்லா கீ குடுத்தா ட்ரம்ஸ் எடிக்குமே ஒவ்வொரு பொம்ம
டம்மு டம்மு டம்மு டம்மு டம்டம் ஆமா ம்மா
ஆமா அவுங்க அப்பா வந்து அந்த காலத்துல வந்து இந்த மாரி பொம்ம வியாபாரி ஒர் ஒரு ஊருக்கா போய் பொம்ம வியாபாரி பண்ணுவாரு அப்போ எதோ ஒரு ஊர்ல இருந்து அந்த பொம்மையை பாத்து வாங்கிட்டு வந்து அதுக் கீ குடுத்து பாத்துருக்காரு அது உங்குளுக்கு ஒண்ணு தெரியுமா அந்த பொம்மைய யார் யாரெல்லா கீ குடுக்குறாங்குளோ அவுங்க அவுங்க வந்து மனசுல யாரெல்லா சாவுன்னு நினைக்கிறாங்குளோ அவுங் செத்துருவாங்க அந்த மாரி அந்த பொம்மைக் ஒரு திய சக்தி இருக்கு அம்மா அப்ப அவுங்க அப்பா கீ குடுக் க்கும் போது ஏதோ ஒரு அப்சட்ல ஏ வாழ்க்க உயிர்ல்லாம் போயிட்டா போயிடு அப்டி சொல் ட்டு நெனச்சிட்டே இருந்திருப்பாரு திடீர்ல எங்கியோ ஒரு காத் எங்க இருந்து அந்த கத்தி வந்ததுனு தெரியாம அந்த கத்தி வந்து அவுருளோடு கழுத் அறுத்துரும் அப்ப என்ன ஆயிடு அந் இத அந்து கீக்குல்ல இருக்க பொம்மைக்குள் இருக்க உயிர் கூடயே அவுங்க அப்பா போய் தீய சத்தியா சேந்துருவாரு அந்த மாரி போயிடு கொஞ்சோ நாளுக் கப்றோ அது என்ன ஆச்சுன் தெரியாம அவுங்க வீட் இருக்குல அவ வீடு பாளைய வீட்டுல ஹ இந்த அப் ஹ பே உள்ள போவாங்க பாத்திருக்கீங்குளா வீட்டுக்கு கீழே ஒரு இருக்குல்ல சொல்லுவாங்குள அது ஒரு இடோ குடோன் மாதிரி வெச்சுக்கோங்குளே அதுல ஒரு லாக் பண்ணி ஒர் பெட்டில போட்டு வெச்சுருவாங் ஆஹ் வெஸ்டோர் ரூம் கூட வெச்சுக்கோங்குளே லாக் பண்ணி பெட்டில போட் ட்டு வெச்சுருவாங்க பத்தரமா அத இந்த ட்வின்ஸ் ரெண்டு பேருமே கல்யாண ஆயிடு கொழந்த இருக்கூ எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஒரு பத்து வருஷ்ஷோ ஆயிடு அவுங்கல்லா வளந்து அவுங் அவுங் ஃபேமிலி பாத் த்துட்டு இருப்பாங்க அப்போ அப்பாவோட நெனைவு நாள் வருனு சொல்ட்டு அப்பா வாழ்ந்த வீட்டுக்கு போலா அப்பாவ் போயிட்டு அங்கு போய் பாத்து நெனைவு நாள் கொண்டாடலா வருவாங்க எல்லாரு அப்போ வந்து அண்ணனு தம்பயு இன்னா பண்ணுவாங்க அந்த பொம்மய ஒரு ஒரு சிச்சுவேஷன்லருந்து அந்த பொம்மய எடுத்து பாப்பாங்க அப்ப என்ன ஆகூ அண்ண வந்து என்ன யோசிப் ப்ப வேணா இந்த பொம்மய இவ்ளவ் பாதுகாப்ப லாக் பண்ணி வச்சுக்கலா அத நம்ம யூஸ் பண்ண கூடாது அங்கயே வச்சிட்லா அப்படின்னு சொல்ட்டு அண்ண சொல்ம்போது இல்ல ஆமா தம்பி வந்து இதுல நா அத யூஸ் பண்ண போறே அப்படி சொல்லுவா சேரின்னு சொல்ட்டு அவ எடுத்துட்டு அவனுக்கு நெறைய விரோதிகளா இல்ல ஏதோ பிரச்சன ரு அத நெனச்சுட்டு அவனுக்கு எப்டி அது தெரிஞ்சதுன்னு தெர்ல அவன் டர்ன் பண்ணுவா டர்ன் பண்ண எல்லாரு செத்து செத் த்து போய்டுவாங்க எல்லாருமே எறந்து எறந்து போவாங் அப்டியே ஒரு நாள் கடைசில என்ன பண்ணுவா அவங்க அண்ணனையு கொல்ணுன் சொல்ட்டு அவ கீரேய் அண்ண பையன அண்ண பையன கொல்லுன் சொல்ட்டு அவ பண்ணுவ அப்போ அது வந்து அவங்க அண்ண வந்து கண்டுபிடிச்சு அவங்கள அந்த அந்த பொம்மருக்குல்ல அந்த பொம்மையை வந்து அவரு வந்து நீ சாவுடா என்ன ஏன் பையன சாவடிக்க நெனக்கிற சொல்ட்டு அவரு எடுத்து அத அந்த இது பண்றாரு அவ செத் திருவா எப்டி சாவானா ர நம்ம எப்டிலா அவங்க சாவணும்னு நெனக்கிறோமோ அந்த மாரி கொடூரமா சாவாங்க அவங்க
ஓகே
அந்த பொம்மைய எடுத்துட்டு போயிட்டுஅ முடி இந்த கதைய முடிச்சுனு சொல்ட்டு ஒரு ஒரு காட்டு வழி பாதய்ல ஒரு இருக்கும் எப்படின்னா ஒரு கெண கெணர் ருக்கும் கெணர்ல போட்டு அந்த பொம்மைய மூடி லாக் பண்ணி விட்டுட்டு வந்துருவாங்க அது முடிஞ்சிச்சு சொல்டு ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் போயிட்டு தூ இதுதா கத முடிஞ்ச்சுன்னு சொல்ட்டு போகும்போது அந்த பொம்மை அவங்க வீட்டு சோபா மேல இருக்கு ஏன்னா அது அத முடிச்சு வச் ச்சங்க அவங்க சாஹ்ற வரக்கு அந்த பொம்மைய பொம்மை வந்து மூடாது
ஓகே புரியுது
அவங்க அண்ண வந்து அத கீ குடுத்தார இப்ப அவங்களுக்கு அண்ண சாகணும் அந்த வம்சமே செத்துட்ணு இ அது வரைக்கு அந்த பொம்ம அந்த பொம்மயாரயு விடாது
புருஞ்சது புருஞ்சது
உம்ஹ் இது எனக்கு தினேஷ் ப்ரோன்னு ஒரு பு்ரோ சொன்னாரு இந்த கதைய எப்ப எத்தன மணிக்குப்ப சொன்னாரு நடு ராத்திரி ரெண்டு மணிக்கு சொன்னாரு ரெண்டு மணியா ஒரு மணியான்னு தெர்ல அப்ப சொன்னாரு திகிலா அப்டியே பேன்னு பயந்துன்னே கேட்டுட்டு இருந்த
இவிங்ல பாத்தாலே எனக்கு பயமாவே தோண்ல சாரிங்க இது பேய் கத இல்லங்க இது பேய்கத இல்ல வேற இது வந்து மண் விக்கிரவாண்டி கத
அதுமா அ எனக்கு குடி நா கதையே மோஸ்ட்டா பாக்க மாட்ட உங்களுக்குதா தெரியுல எனக்கு ரொம்ப பயமா ருந்து இதெல்லாம் பார்த்து கேட்க்கவோனே
யே பயப்பறீங்க எனக்கே பயமா இருக்கு நீங்க பயப்பறதபாத்தா
ஆஹ் இல்ல எனக்கு மோஸ்டா பயம் நான் அதிகமா மூவிலாம் பாக்கமாட்டேன் ட்டங்க
ஏன் உனக்கு ஏ படம் புடிக்க மாட்டேங்குது
அதுல ஒரு இன்டர் எனக்கு மோஸ்ட்டா இப்பல்லாம் எதுலுமே நான் யோசிக்கேன் ரீசன்டா யோசிச்சிட்டுருக்கேன். நம்மளுக்கேன் எது மேலயுமே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது இப்ப கூட இன்னக்கி கூட ஓ கேட்ட டைம் இருந்துச்சு எனக்கு வந்து பாட் ஆஃப் பண்ணிவிட்டு எக்சசைஸ் பண்ணலா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஆனா அந்த பாட் ஆன் பண்ணி எக்சசைஸ் பண்ண மனசு சொல்து எனக்கு ஓகே பாட்டு கேட்டு எக்சசைஸ் பண்ணா ஓகே ஆனா உக்காந்து ரீல்ஸ் பாத்துட்டுருக்கேன் ஓகே அது பண்ணலா அப்படனு ஒரு ஒரு இதுவா போய் பண்ணுவாங்கல்ல அந்த மாரி நா இருக்க மாட்ற அதா ஏன்னு நா யோசி ச்சிட்டு இருக்க இவ்ளோ நேர
அதுக்கு பேர்தாங்க சோம்பேறி உனக்கு அதா புரிய மாட்டேங்குது நெனைக்கிறே சோம்பேறிக்கு பேர் போனவங்க நீங்கனு நெனைக்கிற
எனக்கு அது ஒரு ஆர்வம் வர மாட்டது இத பண்ணலா அப்டின்னு ஒரு ஆர்வம்
ஆர்வம் வரத்துக்கு ஆத்துக்கு போங்க ஆர்வம் வரு
ஏ ஆத்துல முங்கி அம்பி மாரி முழுகி போ சொல்றீங்ளா ரொம அம்பி முழுக போம்போதுதான ஆஹ
ஆமா ஆமா என்னமோ சொல்லுவாரு அவுருகுரோ ஆஹ் ஐய்யோ மறந்து போச்சு வேற இருங்க யோசிச்சுட்டுயிருக்கேன் என்னமோ சொல்லுவா நல்லா இருக்குங்க அந்த டைலாக் வேற. ஐய்யோ இ இந்த ஆத்துல ஏதுன்னும் எந்த போரும் சொல்லுவாரு உங்களுக்கு ஞாபம் இருக்கா
யாரு என்ன சொன்னாங்க நான் குடிமி எடுத்தருனுமா
ஆஹா தண்ணியெடுத்து ஊத்தினே இருப்பாரு
இந்த உலகத்துல யாருக்குமே கருணை இல்ல இது இல்ல
ஆமா ஆமா ஆமா செரியான காமெடியா இருக்குங்கா அந்த டயலாக் எனக்கு சிரிப்பு தாங்க முடியாது தெரியுமா சிரிப்பு சிரிப்பா வரும் இல்ல அதனாலதா ஒருத்தவங்க உயிர் வந்து
ஒருத்த உயிர கொடுத்து அங்க கத்திட்டு இருக்கா உனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதா
ஐயோ உயிரோ குடுத்து கத்திட் ச்சு அது ஏதோ அது நல்லா இருக்குங்க அது கூட ஒருத்தது ரீல்ஸ் கூட பண்ணார் நல்லா இருக்கும் அது புடிச்சிருச்சு ரொம்ப அதனால தான் சொல்லனுருந்தே செரிங்க என் சித்தப்பா வேற கால் பண்ணிணேருக்காரு என்ன கதையுனு கேட்டு வந்தறேன்
செரி ஓகே பாய்ங்க